ஹலோ சொல்லுங்கக்கா
ஆ அப்டியே இந்த மஸ்ரூம் பிரியாணி வைக்கறது எப்டின்னு சொல்றேன்னு சொன்னியா சரி அதா உன்ட்ட
அந்த ரெசிபிக்கு கூப்டிங்களா சேரி சேரி எனக்கு வந்துட்டு ரெண்டு பேருக்கு அளவு தா தெரியு ரெண்டு பேருக்கு அளவு நா சொல்ற சேரிங்களா
ஆ சரி சொல்லு நா அத வந்து நாங்க நாலு பேத்துக்கு எப்டி செய்ணுன்
ஆ நீங்க எப்டி செய்யறீங்ளோ செஞ்சுக்கோங்க அ சீரக சம்பா அரிசி இருக்கா
ஆ இல்ல ஆ நா வாங்கிறன் அது நீங்க ரெண்டு வேத்துக்கு எவ்ளோ கிளாஸ் போடுவ
ஆ ரெண்டு பேருக்கு நா எவ்ளோ கிளாஸ் போடுவன் ஒன்றரை கிளாஸ் போடுவக்கா அவர் கொஞ்சோ சேத்தி சாப்டுவாரு நானு கொஞ்சோ சாப்டுவேன் அதனால ஒரு ஒன்றை போடுவன் மிச்ச மிருந்துச்சுன்னாக்கு நாங்க அப்றமேல் சா
அ ஆ அப்ப எங்களுக்கு ரெண்டு ரெண்டே கால் அப்டி போட்டா கரெக்ட்டா இருக்குமல்ல
ப்ட போட்டீங்கன்னா நீங்க திருப்பி இன்னொரு வேல கூட நீங்க யாராச்சு ஒருத்தர் பாப்புக்லா நல்லாருக்கு
அ ஆ
மஷ்ரூம் ஒரு பாக்கெட் ஆ நா ஒரு பா க்கெட் வாங்குவ நீங்க ஒரு நீங்க ரெண்டு கிளாஸ் போட்டு ஒரு ஒரு பாக்கெட் மஷ்ரூம் வாங்கிக்கோங்க கரெக்டா இருக்கு
ஓ சேரிங்
இல்லனா அப்ற நீங்க ரெண்டு அ மஷ்ரூம் வாங்கணு செரி அது பாத்துக்கோங்க மஷ்ரூம் உங்ளுக்கு புடிக்கு அப்டின்னா சேத்தி வாங்கிகோங்க நா ரெண்டு பேருமே நாங்க சாப்டுவோ அதனால நா வந்துட்டு அ ஒன்ற அ ஒரு பாக்கெட் போடுவ ஃபுல்லா
ஓ
இப்பன்ட்டு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுனா வந்து ட்டு ஆ ஃபர்ஸ்ட்டு சீரக சம்பா அரிசி இருக்கல்ல அதை வந்ட்டு தண்ணில ஊற வெச்சுக்கோங்க அது வந்துட்டு ஒரு முப்பதிலிருந்து நாப்பத்தஞ்சு நிமிஷோ ஊறணு
சேரி
அ ஃபர்ஸ்டே ஊற வெச்சிருங்க ஊற வெச்சுட்டு அதுக்கப்றோ வெங்காயோ தக்காளியெல்லா வெட்டறக்கு போங்க
ஆ
அ சீரக சம்பா அரசி வந்ட்டு நீங்க வாங்க போவீங்கல்ல அப்ப வந்ட்டு அது வந்ட்டு ஸ்மெல் பண்ணி பாருங்க நல்லா அந்த ஜீரக வாசோ அடிக்கணு அப்தா அந்த அரிசி வந்ட்டு நல்லாருக்கு ஏனா இந்த லோ க்கல் கடைலல்லா வாங்கி நா ஒரு டைம் செஞ்ச நல்லாவே இல்ல அரிசி நல்லாவே இல்ல அதுக்கப்றோ நா வந்ட்டு இங்க ஐடீல் இருக்கல்ல
ஆமா
அங்கதா வாங்ன
ஓ நா இது வரைக்கு அரிசி வாங்கிருக்க ஆனா இந்த விஷ்யோ எனக்கு இப்பதா தெரியு
அ ஆனா இது எனக்கு தெரியாது உங்க தங்கச்சி சொல்லிதா எனக்கு தெரியு
ஓ
அவதா சொல்லுவா எனக்கு முக்கா வாசி சமைக்கறக்கு அவட்டதா நா டவுட் கேப்ப அந்த அரிசி ம்பருப்பு சாப்பாடே அது அவ ரெசிபிதா என்னோடதெல்லா கெடையாது அதுல நா கொஞ்சோ கொஞ்சோ அப்டியே எனக்கு வேணுன்ற மாரி மாத்திகிட்ட அவ்ளோதா அவ வந்ட்டு ஆறு வர மொளகா போட சொல்லுவா அதுக்கு அந்த வெதையெல்லா எடுத்துட்டு ஆறு வர மொளகா போட்றீன்வா மனசாட்சி கேட்டவ ஆறு வரமொளகா போட்டா எப்டி சாப்பறது
அதுதா
ஆனா அவுங்க வீட்ல நல்லா காரோ த்துப்பாங்க அதனால அவ சொல்றா அதனால நா எனக்கு வேணுன்ற மாரி நா அப்டியே அளவு மாத்திகிட்ட
ஓ இல்ல ஆறுனாலுமே சாப்பாடு அதிகமாகுமல்ல அவுங்க வீட்ல
ஆ அவுங்க வீட்ல அதிகமா இருக்குல்ல அவ பன்னெண்டு சொல்லுவாக்கா விதையெல்லா எடு த்துட்டு பன்னெண்டு வர மொளகா போட சொல்லுவா
ஆ ஆ
நா வந்துட்டு வெதையோட மூணு போடுவ அதனால தா நா உங்ககிட்ட அன்னைக்கி மூணுன்ன செரி இருங்க இதுக்கு சொல்ற இதுக்கு வந்ட்டு சீரக சம்பா அப்டி பாத்து வாங்கிக்கோங்க
செரி
ஆ வாங்கிட்டு அது வந்ட்டு ஒரு அர மண்நேரத்துலருந்து ஒரு நாப்பத்தஞ்சு நிமிஷ அது வந்ட்டு நல்லா ஊறணு
ஓ
ஊறுனோன்னே நீங்க அதுக்குள்ள வந்ட்டு வெங்காயத்த சால்லா வெட்டிருங்க
செரி
அப்றம் வந்ட்டு இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் இல்ல குக்கர் வச்சுக்கோங்க நம்ம வீட்ல குக் கர்ல தா இருக்கு பிரியாணி பாட் இருக்கா உங்கிட்ட
ஆ இருக்கு அந்த பெரிய குண்டால நம்ம தம் கட்டி போடுவோம்ல அந்த மாரியா
ஆஹ பிரியாணி பாட்டுன்னா கீழ வந்துட்டு நல்லா அடியா தனமா இருக்கு
அதா நம்ம என்ன சொல்லுவோ பிரியாணி குண்டான்னு சொல்லுவாங்கள அத
ஆ அதுதா பிரியாணி பாட் தா ஆ அதுல வந்துட்டு எண்ணெ ஊத்திக்கோங்க கா எண்ணெ ஊத்திட்டு நெய் போட்டுக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெ ஒரு மூணு ஸ்பூன் நெய் நாலு ஸ்பூன் எண்ணெ நாலு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க நீங்க சேத்தி தானே செய்றீங்க
ஆ
ஆ எண்ணெ ஊத்திட்டு நெய் ஊத்திட்டு இப்ப என்ன பண்ணுன்னா வெங்காய இருக்குதுல்ல அது வ பச்ச மொளகா இப்ப அந்த எண்ணெ நல்லா சூடேறுல்ல எண்ணெ சூடானோன்னே ஒரு அர ஸ்பூன் வந்ட்டு மொளகாத்தூளு போட்டுட் டு அந்த மொளகாத்தூளோட வெங்காயத்த வந்துட்டு போட்ணு வெங்காயத்த வந்துட்டு நீட்ட வாக்ல வெட்ணு
ஓ செரி செரி
ஆ அந்த மாரி நீட்ட வாக்ல வெட்டிட்டு பச்ச மொளகா வந்துட்டு அந்த நீ ட்ட மொளகா இருக்குல்ல இந்த குண்டு மொளகா இல்லாமே நீட்ட மொளகா இருக்குல்ல பச்ச மொளகாலயே
ஆமா அது அந்த என்ன சொல்லுவங்க ஆ அது கார இருக்காதுல்ல
அது கார இருக்காது நம்மதா மொளகாத்தூள் போட்றோல்ல
ஆ அத
அது பச்ச மொளகவோட டேஸ்ட்டுக்காக அது போட்றோ இல்ல அப்டி அது வந் ட்டு உங்களுக் காரம் வேணு அப்டின்னா இது ஒரு ரெண்டு போட்டா போது அதுன்னா ஒரு மூணு போடுங்க இதுன்னா ஒரு ரெண்டு போது ஏன்னா நம்ம மொளகாத்தூளு மசாலா எல்லா போட்றோம்ல
ஆமா
அதனால இப்டி போட்டா போது இப்ப நல்லா வந்துட் டு இதைய வந்ட்டு நல்லா சார்ட்டே பண்ணிருங்க நல்லா போட்டு வதக்கு வதக்குன்னு வதக்கிட்டு இதுல வந்ட்டு மல்லி எல ஆ பொதினா எல அதுக்கப்புற இந்த பிரியாணி எலன்னு சொல்லுவோல்ல
ஆமா
அது அது மூணையு ஒட்டுக்கா இதுல போட்டுருங்க போட்டு இதையு நல்லா வதக் கி இது நல்லா சுண்டிருமா இதுல வந் ட்டு ஒரு ஒன்ற ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு
ஆ
போட்டுருங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூன் பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வணக்கி எடுத்துருங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காய் இருக்குதுல்ல
ஆமா
அதை வந்துட்டு நல்லா ஒரு பத்து வெங்காயம்ல இருந்து ஒரு பதினஞ்சு வெங்காயம் எடுத்துக்கோங்க உரிச்சுட்டு நல்லா அதை வந்துட்டு இது பண்ணணும் அது பேர் என்ன சொல்லுவீங்க
இடிக்கணுமா
ஆ இடிக்கணும்
ஆ
இடிச்ச அது நல்லா இதாகணும்
ஓ செரி
இடிச்சுட்டு அதுல வந்துட்டு போட்டுருங்க போட்டுட்டு அதை வணக்கிட்டு தயிர் இருக்குல்ல கெட்டி தயிர் அ நீங்க வீட்டுல ஒர ஊத்த மாட்டீங்கன்னா தப் தையிர் விக்குவாங்கல்ல
ஆமா
அந்த கப்த் தைர்ல ஒரு ரெண்டு ஸ்பூனு
ஓ சேரி
அ நல்லா கெட்டியான தயிரு தான் போட்ணும் இதுக்கு அது போட்டுட்டு அதுக்கப்பறம் வந்துட்டு தக்காளி இருக்குல்ல தக்காளியு குட்டி குட்டியா வெட்டிக்கோங்க குட்டி குட்டியா வெட்டி ஒரு ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வணக்கிருங்க அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க இப்ப வந் ட்டு‌ ஒரு மிக்சி ஜார்ல வந்துட்டு இது இருக்குதுல பட்ட கிராம்பு அ ஏலக்கா அதுக்கப்புறம் அந்த அண்ணாச்சி இதுனு சொ சொல்லுவோம்ல
ஆமா தெரியும் தெரியும்
ஸ்டார் மாரி இருக்கும்ல அது அதுக்கப்புறம் முந்திரி
அ
இது எல்லாத்தையும் மிக்சியில போட்டு நல்லா அ சொர சொரன்னு அரச்சு எடுத்துருங்க இதெல்லாம் தனியா அரைக்கணும் அரைச்சு எடுத்துட்டு அதை அப்புடியே வந்துட்டு அந்த மசாலா இதுலயே கொட்டிருங்க
அதான் முந்திரியும் சேத்து அரைச்சர்ணுமா அந்த மாரியே
முந்திரியும் அரைக்கணும் முந்திரி அரச்சோன்னா நல்லா அந்த அ டேஸ்ட் கெடைக்கும் நல்ல ஒரு ரிச்னஸ் கிடைக்கும் கடையில எல்லாம் சாப்டுவோல அந்த மாரி கிடைக்கும்
ஓ
இப்ப வந்ட்டு அந்த மஷ்ரூம நல்லா கழுவி எடுத்துக்கோங்க மஷ்ரூம் வந்ட்டு வெட்ட வேண்டா ரொம்ப பெருசா இருக்கிறத மட்டும் ரெண்டா வெட்டுங்க போதும் மத் வெட்ட வேண்டா ஏன்னா இது அப்டி அப்டியே கொஞ்சம் சுருங்கிதான் இருக்கும் எனக்கு அப்படி தான் புடிக் கும் உங்களுக்கு வேணும்னா நீங்க வெட்டிக்கோங்க
சேர் சேரி
அ அதை போட்டு அதுக்கப்புறம் நல்லா வணக்கிடுங்க மஷ்ரூம் போட்டு நல்லா வணக்கிட்டு தண்ணி ஊத்திக்கோங்க தண்ணி ஊத் தி நல்லா அது கொதிக்கணும் நல்லா அந்த மஷ்ரூம் வந்துட்டு நல்லா கொதி வரணும் அந்த இதுவே
ஓ சே சே
அப்டியே கொதி வந்தவுனே லெமன புழிஞ்சுட்டுருங்க ஒரு ஆர லெமன் புழிஞ்சுட்ருங்க அதுக்கப்புறம் அரிசி போட்ருங்க
சேரி
அரிசி போட்டதுக்கு அப்பறந்தா லெமன் புழியணு
ஆ சேர் சேரி
ஆ அரிசி போட்டு லெமன் புழிஞ்சிட்டு அது நல்லா கொதி வந்துருமா கொதி வந்த ஒன்னே மூடி ட்டு அதுக்க அப்பறோ விசில் போட்டு ஒரு சிம்லயே வச்சி விசில் வுடணு ஒரு பதினஞ்சில இருந்து இருவது நிமிசோ வரைக்கு சிம்லயே வந்து அது விசில் வரு எனக்கு தெரிஞ்சி ஒரு நாலுல இருந்து அஞ்சி விசிலே வரு
இல்ல தம் போட்ற மாரி இருந்தா எவ்ளோ நிமிசோ அந்த மாரில இரு
ஆ தம் போட்ற மாரி இருந்தா ஒரு பதினஞ்சில இருந்து இருவது நிமிசோ போட்டுக்கோங்க
ஆ ஆ
அவ்ளோதா போட்டுட்டு ஆ அவ்ளோதா முடிஞ்சே போச்சி அதுக்கப்பறோ மல்லித்தழைய போட்டுட்டு எறக் கிருங்க
ம் ம்
அவ்ளோதா பெருசால்லா வேல இல்ல
சேர் சேரிடா சேரி நாளைக்கு செய்வோ நாளைக்கு என்ன வியாழக்கெழம தான
ஆ
ம் இல்லைன்னா நாளைக்கி முட்ட ஏதாவது செஞ்சிட்டு வெள்ளிக்கெழமைக்கு வேணா செஞ்சுக்கலா மஷ்ரூம் தான
ஆ
ஏன்னா அண்ணனு வெள்ளிக்கெழம இருப்பாரா செஞ்சா நல்லாவு சாப்டுவாரு நாளைக்கி இருக்க மாட்டாரா
அப்டியா சேரி சேரி ஆனா இது சூடா சாப்ட்ற மாரி பாத்துக்கோங்க
ஆ அதா வெள்ளிக்கெழம அண்ணா இருப்பார்ல வெள்ளிக்கெழம வேணா இது செஞ்சிக்கலா
ஆ நல்லா இருக்கு இதுக்கு ரைத்தா செஞ்சிக்கோங்க நா அன்னக்கி சொன்ன மாரி அளவுலயே செஞ்சிக்கோங்க நல்லாருக்கு இது கேக்கதா கூப்ட்டீங்களா
ஆமா சேர் அன்னக்கி நீ சொன்னியா சேர் ஒருக்கா கேட்டு செய்வோ நம் நா வந்து ஒரு மாரி செய்வே நீ ஒரு மாரி சொல்றல்ல அதனா அதனால கொஞ்சோ டிஃப் ரெண்ட்டா இருக்கும்ல டேஸ்டு அது செஞ்சி பாக்கலா அப்டின்னு சொல்ட்டு உங்கட்ட கேட்கலா அப்டின்னுதா உனக்கு கூப்டே
சேர் சேரிக்கா
ஆ நீ என்ன பண்ற
நா சும்மாதா சாப்ட்டு அப்டியே படுத்திருந்தே
சேர் சேரி தூக்கோ வல்லையா
இல்ல எனக்கு அவர் வரணு அப்பதா தூங்குவே எனக்கு தனியா இருந்தா தூக்கோ வராது
ஓ சேர் சேரி நானு அதேதா அண்ணே வந்தா அந்த கதவ தொறந்து விட்டுட்டு படு த்தாதா எனக்கு தூக்கோ வரு இல்லைன்னா எப்ப வருவாரு எப்ப வருவாரு அப்
ஆ எனக்கு அதே மாரிதா இருக்கு எனக்கு என்னன்னா கொஞ்சோ பயமா இருக்கு அதுனால தூங்க மாட்டே
ஓ தனியா இருக்கனாலயா
ஆ இப்ப உங்களுக்கு பாப்பா இருக்கனால தெரியமாட்டேங்கிது
ஆமா
எனக்கு தனியா இருக்கேல்ல அதுனால கொஞ்சோ ஒரு மாரிதா இருக்கு
ஆ நானும் அப்டிதான் இருந்தேன் பாப்பா இங்க இருக்கிறதுனால அது அப்டியே மாறிர்ச்சு இங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஆ ரெண்டு பேர் இருக்காங்கல்ல இத விட என்ன வேணும் அப்டிங்கிற மாரி மாத்திக்கிட்டேன்
ஆ ஆ ஆ
ஆ லைட் போட்டு தா இருப்பே அண்ணா வர வரைக்கும் தூங்க மாட்டேன் எல்லா பக்கம் எல்லா ரூம்லயையும் லைட் எரியும் அண்ணா வர வரைக்கும்
ஆ இப்போ பாருங்க எனக்கே அப்டி தா இருக்குது ஹால்ல லைட்டு கிச்சன்ல லைட்டு
ஆ ஆ
சேரி பின்ன என்ன பண்ண முடியும்
அதா சேர்டா சேரி பாரு சரியா நா கூப்ட்றே உனக்கு உம் சேரிடா
எப்டி இருக்குன்னு போன் பண்ணி சொல்லுங்க
ஆ சேரி சொல்றே உம் சேரிடா வைக்குறே அ